ஆஹ் அதான் என்னோட கசின் பாத்திங்கன்னா வெளியூர்லதா உள்ளூர்ல மார்க் கெடைக்கவு இல்ல அனுவ் ஓ அவுள சூஸ் பண்ணது பாத்தீங்க நன்ன இயற்கையா இருக்குற மாரி உள்ள ஏரியாவ சூஸ் பண்ணிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ண போனாரு ஒரு நாலு வருஷோ வருவார ச இந்த ச எதாவுது மந்த்லி ஒன்ஸ் ந்துட்டு சாட்டடே சண்டே ப்ளான் பண்ணி வருவாரு
செர் செரி
வந்துட்டு இங்க வீட்டு்ல இருப்பாரு இங்கேயு நல்லா என்ஜாய் பண்ணுவாரு அதுப்புறம் மறுபடியு போவாரு ஓஹ் நல்லா நாலு வருஷ என்ஜாய் பண்ணார் நல்லா
அதுதா அதுல சொல்லுவாங்க இல்யா அதா அந்தா கா சொல்லுவங்கல்லியா எல்லா ஹாய் இன்ஜினியரிங் ஒருவ வருஷத்துக்கு ஒன் ஒரு லட்சம் பேரு வராங்கண்ணே அப்டின்னா பாத்துகோங் எத்தன பேருனு அத்னால தா முஸ்த்தி எல்லாமே வெளிய போறதே எல்லாமே வெளியருந்து வராங்க டெல்லிலேந் தெல்லா வந்து படிக்கிறாங்கன்னா பாத்துக்கோங்க ஆமா
அரியர்ஸு நெறைய அரியர்ஸ் வச்சாரு எல்லாத்தியுமே க்ளியர் பண்ணாரு இல்ல அவரு எப்படி பாஸ் ஆனாரு பாத்தீங்கன்னா ஊடல ஒரு ஃபார்மர் சி எம் வந்துட்டு ஒரு அப்ளை பண்ண எல்லாத்துக்கு பாஸ் பண்ணி குடுத்தார் தெரியுமா
ஆமா
அந்த டைம் பாஸ் ஆயிட்டாரு இவரு எல்லாத்தியுமே
நா நாங்கவ்ளே கடைசி ஆ ஒன் ஒரு செமஸ்டர் வந்து எழுதவேல்ல ஏனா அந்தக் கொரோனா டைமில்ல சோ அந்த டைம் தா கொரோனா தனா அ எ ரொம்ப இதாச்சு அந்த டயம்ல அ எக்ஸாமு எதூ எழுதல எல்லாரரையூ ஆல்பாஸ் பண்ணியுட்டாங்க அதே மாரி ஆன்லைன்ல அமித் சேர்ந்த அரியருமே வந்து எப்டியோ எழுது ஏதோ ஆன்லைன்ல எல் த வச்சாங்க போல
என்ன சப்ஜெக்ட் எடுத்திருந்தீங்க நீங்க இப்ப இன்ஜினியரிங்ல இ சி இ ஓகே ஓகே
ஆமா எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் இல்லப் எடுத்தாங்க அந்த புரோகராமிங் லாங்குவேஜ் அது இதுன் அந்த டி எஸ் பி பவர் ஏகப்பட்டது வரு மேக்ஸுந்து இருந்த ஒவொ ஒவ்வொருத்தனுக் பத்து பதனஞ்சு பதனேழு பதனெட்டு அரியர்வர இருஞ்ச்சி முடியுறவ முடிகிற லாஸ்ட் செமஸ்ட்ரு முன்னாடி அத வந்து எல்லா அதே வந்து முடிச்
இல்லல்ல இன்ஜினியரிங் எடுத்த நெறைய பேர பாக்கும்போது நெறைய பேர் பாத்தீங்ன்னா அவுங்க கோதுகூ அடுத்து அவுங்க இருக்ற ஃபீல்டுக்கூ சம்மந்தமே இல்லாமருக்காங்க நெனக்
அம்மாம் இல் இல்ல அதுவூ அது நீ கேக்குறதே ரொம்ப அதிசயல்ல அது புதுசு தா நானே வந்து எம்மின் எங்கூட படிச்சவ ன் அத நம்ம இன்ஜினியரிங்தா ஃபோர் இயர்ஸ் நம்ம கூட படிச்சவ நல்லா படிப்பா ஆ எல்லாத்துக்கு ரெ எல்ல அந்த கிளஸ்ல எல்லா நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணுவா படிப்பா அ ரொம்பல்லா இருக்காது ஆவ்ரேஜா எல்லா இந்த டிஎஸ்பிஸ் ஒரு குறிப்பிட்ட சப்ஜெக்ட் நல்லா ப இது இருக்கு பட் அனா அவுன பாருங்க இப்ப நாவு நா இருக்குற சேலரிக்கு அவ இருக்க சேலரிக்கு டிஃப் ஃப்ரெண்ட்டு நா வந்து ஒரு அவுனோட டபுளா இருக்க அவ ரொம்ப இன்னு கம்மியா இருக்கா இத் தோடியு
ஓகே ஓகே அனா நா என்னோட க என்னோட கசின்ல பாத்தீங்கன்னா என்னோட காருகைன்ஸ்ரியா கேட்டுச்சு பாருங்க பச்சனை இங்கேந்து தா பன்றாங்க ஆனா யாருமே அந்த பீல்டுல இல்ல சொல்ல போனா என்னோட இந்த ஒரு கசின் வந்துட்டு என்ன பண்றாருன்னா ஒரு எடுத்தது வந்து இன்ஸ்ட்டுமன்ட்டேஷன் இன்ஜினேரு சுடர்லே அவுரு இன்ஸ்டுமண்ட் இன்ஜினியரு ஆனா அவுரு இருக்குறது அசந்ச்சர்ல இன்னக்கி டெவலப் போறா இருக்கா
ஐயோ நீங்க அது கேக்கலையே ஒன்னு மெக்கானிக் படிச்சவ இப்ப ஃபிரண்ட்எட்ல இருக்கானா அப்ப யோ யோசிக்கங்கள்ல
அதே மாரி நீங்க சொன்ன மாரி இ சி இ படிச்ச என்னோட இன்னொரு கசின் வந்துட்டு நா சொன்ன தெரிமா பேங்ளூர்ல எங்க ரிலேட்டிவ் ரஜன் ஒரு ஆள் இருக்காருன்ட்டு அவரு எதோ பேங்கிங் செக்டார் ல அவரு இ சி இ தா ஆனா பேங்கிங் செக்டார்ல என்னமோ ஒரு பொசிஷன்ல இருக்காரு
செரி
பேங்ளூர்ல அதே மாரி இன்னொரு ஆள் வந்துட்டு பாத் திங்கன்டா
இல்ல பேங்கிங் செக்டார்ல இருக்கு பேங்கிங் செக்டார்ல கூட பேக் எண்டு ப்ரோக்ராமிங் இருக்கு இல்லயா அதுக்கு வந்து அதுலயு ஒர்க் நம்ம இருக்கு வந்து எல்லா செக்டர்ஸ் லயே வந்து புரோக்ராமிங்க இந்த இந்த இது இதுல இருக்கு எல்லா ஃபீல்டுளையும் பட் வந்து நம்ம வந்து அந்த டிசன் போ மாட்டோ எடுத்தா ஏதோ ஒண்ணு வந் த ஆ என்னது அசோசியேட் டு என்ற ஒரு இதுல போட் டு வாங்க எல்லாரியுமே ஏன்னா இ் இஞ் இன்ஜினியர் பொறுத்த வரைக்கு ஒரு இது இருக்கு எல்லாமே இந்த போடுவாங்கல்ல மெடிக்கல் படிச்சுட்டு ஒரு அங்கங்கே அவனுக்கு கொஷ்ஸி இது போடறதுக்கு ஆ சீட்டு் குடுப்பாங்க எங்க வேலேன்ற மாரி அந்த மாரி இன்ஜினியரிங் படிச்சவங்க எல்லாருமே எடுத்தோன்னே எச் டைரக்டா ஃபஸ்ட்டேரிலியே வந்து அவ செரி இவ ந ந நல்லா இருக்கா ஃப்ரண்ட் எண்ட்ல போட்டுரலா பேக் எண்ட்ல போனா போட மாட்டாங்க எல்லாருக்குமே ஸ்டார்டிங் ஸ்டேஜு ஜெ ஜென்ரல் ஸ்டேஜ் என்ற மாரி அசோஸ் லெவலுன் குடுத்துருவாங்க எல்லாருக்குமே சில பேருக்கு வந்து அந்த நின் ஜ டிஜிட்ட ஒரு எக்ஸாம் ஒண்ணு இருக்கு அதுல மட்டு பண்ற ங்களுக்கு டைரக்டா குட் துருவாங்க
ஓகே
சோ அது எல்லாத்துலயுமே ஒரு இது இருக்கு ஆ கிரைடீரியா ஃபில்டா ஃபில்டர் பண்றதுக்கு ஆளுங்கில்ல
ஆனா இப்ப நெறைய ஜடி கம்பெனிஸ்ல எல்லா பாத்தீங்ன இன்ஜினியர் தா இருக்காங்க
அதா இன்ஜினியர்ஸ்னா என்ன ப ஒரே ஒரு ரோல் தா எல்லாருமே ஸ்டார்ட்டிங் அசோசியேட் குடுப்பாங்க அது அசோசியேஸ் இந்து அவங்களாவே மாறிடுவாங்க
ம் ம்
ஓ அப்டி யாருமே ஒரு ஒரு ஸ்டாட்டிங்கில அவன் வந்து என்ன ரோல் கொடுறாங்ளோ அந்த ரோல்ல யாருமே இருக்க மாட்டாங்க நைன்டி பர்சன்டேஜ் வந்து எல்லாருமே மாறுவாங்க பஸ்டு வந்து ஆ பிரண்ட் எண்ட் இதில் இருப்பா புரோக்ராமிங்ல இருப்பா அதுகம்ம சப்போட்டுக்கு வந் துருவா அதுக்கப்மோ திருப்பியு அ கிளவுட் போயிடுவா அப்டி மகாரெட்டியா இருப்பாங்க யார் ஒன்னுத்துல இருக்க மாட்டாங்க பட் ஆனா ஸ்டார்டிங்கல நம்ம இன்ஜீரிங் படுச் இதுவு இருக்கூ என்னன்னா ஒரு எப்டி சொல்றது ஒரு மூவிக்கு போறதுக்கு டிக்கெட் மட்டும்தான் இதெல்லா
ம் ம் ஓ ஓ ஓ சேரி சேரி சேரி
எல்லாமே நீங்க படிச்ச ஆட்ஷும் செரி மத்த எதுமே எல்லாத்துக்குமே அதுதான் நம்ம உள்ள போறப்ப வெல்லா இது இருக்கூ இந்த மெக்கானிக்கல் படிச்சோமா கோடிங் எதுக் போட்ணுமே எனக்கு தெர்ல சிவில் படிச்சவே கோடிங்ல ஒர்க் பண்ணுவான்
ஆஹ் சேரி சேரி சேரி இப்டி ஆனா இப்ப வந்துட்டு இப்பவும் நெறைய பேர் வெளிய வந்துட்டு தான் இருக்காங்கல்ல இப்பமும் போறவங்க போயிட் தான் இருக்காங்க இன்ஜினியர்ஸ் போறவங்கலா போயிட்டு தான் இருக்காங்க
ஏகப்பட்ட பேர் வெளிய வந்தறாங்க இப்ப வேல இல்லாம இருக்கது அதிகம் பிப்டி சிக்ஸ்து செவன்டி பெர்சன்ட்டேஜ் வெளியதான் இருக்காங்கல்ல இப்ப மோஸ்ட்லி கம்பெனிஸ் வெளிய எடுத்துட்டாங்க இப்போ பிரச்சன என்னா கம்பெனிஸ் வெளியே எடுக்கறத விட ஆளுங்க வந்து ரொம்ப அத சொல்லுவாங்கல்ல என்னது ஆஹ ஃபாரின்ல வந்து இதே சேம் ஒர்க் அவுங்க பண்றதுக்கு அவன் லேக்ஸ் வந்து ல் கணக்கு கொடுக்குறான் பட் இந்தியால வந்து அது வந்து ஃபிப்டி கேக்கு மேல போக மாட்டான்
சேரி சேரி சேரி
நம்ம எப்டி சொல்றது ரொம்ப லோ லோக் வேணுன்ற அளவுக்கு ஆயிப்போச்சு நம்மளுக்கு தரமே இல்லாத அளவுக்கு அதிகம் குவாண்டிட்டி நம்மகிட்ட இருக்கிறத விட நம குவான்டிட்டிய விட பிரைஸ் வந்து கம்மின்ற அளவுக்கு ஆயிடுச்சு லோ பட்ஜெட்ன்ற மாரி இவங்க வந்து லோ பட்ஜெட் ஆமா ஆமா ஏனா இந்த ஆன்லைன்ல வந்துட்டு ஒரு வேலைக்கு அப்ளை பண்றோம்னா ஏகப்பட்ட ஸ்டேஜ் ஏகப்பட்ட ரவுண்ட்ஸு அத க் க்ளியர் பண்ணி நம்ம எடுக்கிற் து குள்ள அதே எடுத்தாலு இருவத்தஞ்சுக் மேல வராது
ஆமா
ஸ்டாட்டிங்கி இருவது இருவத்தஞ்சு தா அத நார்மலா எது எதோ ஒரு இதுக்கு நா வேற ரோல் வேற எதோ ஒண்ணு டேரெக்ட்டா யாரா இது பண்ணி போனா இது வந்துருதுன்னு போயிறா பட் ஆனா அப்டி போறனால என்ன ஆதுன்னா நெக்ஸ்ட்டு ஃபைவ் யேர்ஸ்கு எதுமே இம்ப்ரூவ்மென்ட் இருக்காது
சேரி சேரி சேரி
அதெல்லா ஏகப்பட்ட நெறைய இருக்கு நானே இப்ப வெளிய வந்தப்றந்தா நானே ஒரு டூ ஃபோர் யேஸ் வேல பாத்துட்டு ஒரு கம்பெனில வந்து வெளிய வந்து ஒரு ஒன் யேர் வேஸ்ட் பண்ணிட்டு அத் அதுக்கப்மாதா ஜாய்ன் பண்ணே அது வரிக்கு எனக்கு அ செரி நம்மளு வேலை வேலை விட்டு போனா திருப்பி உடனே ஒரு வேலை கெ டச்சுரு நம்பிக்கில வெளிய வந்த வெளிய வந்து பாத்தமோதுதா தெரியுது நம்மளுக் ஏகப்பட்ட இது இருக்கு ங்க வேலைக்கு போ பஞ்சோ இல்ல ஹல்ல அப்ளை பண்ணது தெரியாதவங் க அதிகோ
ஓகே ஓகே ஆ சும்மா எல்லா பக்கமு அப்ளே பண்ணி வெக்கிறது
ச்ச் சும்மா அப்ளே பண்றதில்ல எதுக் கு அப்ளை பண்றதுன் தெரியாம அப்ளே பண்றவங்கதா அதிகோன்ற
ஓ ஓ ஓ சேரி சேரி ஓகே
இப்போ ஒரு பொசிஷன் இருக்கு ஃப்ரீயா இருக்குன்னா செரி நம்ளு என்கிட்ட இருக்குன்னு அப்ளே பண்ணிர்றோ அதுக்கு வந்து நம்ம கிட் நம்ம என்ன படிச்சமோ அத வந்து தெளிவா எக்ஸ்ப்ளைன் பண்ண தெரிஞ்சா பரவால்ல இங்க ப்ரச்சின என்னன்னா நம்மன இதுவரியு படிச்ச இப்ப வேலயில ஒரு டூ யேஸ் ருப்பனா அது என்ன பண்ணு றதா நம்ம கரெக்டா சொல்ல முடியாது நாலா அப்டி தான் ஸ்டார்டிங் ஒரு டூ இயர்ஸ் வந்து ஒரு ன்டர்வுயூ அட்டன் பண்ணா அவங்க என்ன சொல்லும் போது நான் வந்து ஏததோ சொன்ன வார்த்தை ரிப்பீட்டா சொன்னதுக்காக நம்மளுக்கு வந்து இது இல்ல அதே மாரிதான் நம்ம என்ன படிச்சமோ என்ன வேலை செஞ்சோமோ படிச்சது வேலை அதெல்லாம் வேஸ்ட் அங்க கேட்கவே மாட்டாங்க நம்ம எங்க என்னவோ டூ இய வேல பார்த்தோப அத கேப்பாங்க எக்ஸ்பிரியன்ஸ்ல என்னா வேல்ல பாத்தீங்க என்னா உங்களோட மெயின் ரோல் அங்க டெய்லி ஒர்க் என்னா அப்புடின்னு நம்ம அத கரெக்டா சொல்ல தெரிஞ்சாவே போதும் பெர்சா வேரிய வேற எந்த ரவுண்டும் கே வேற கொட்ஷினுக்கே போ மாட்டாங்க பட் அத சொல்ல தெரியாதனால இங்க ஹ ஸ்ட்ரகுள் பண்றவுங் தா அதிகொம்
ஓ சேர் சேர் ஓ ஆனா இன்னும் நறைய ஓபனி்ஸ்லாம் நறைய தான் இருக்கு இல்ல
ஆமா சொன்னேன் இல்லியா ஓபனிங்ஸ் நெறையருக்கு ஆளுங் எடுக்குறது அப் அப்ளை பண்றவங்க தான் கரெக்டா கம்மி அந்த அப்ளேப அந்த பொசிஷன் ல அப்ளே ங்க வந்து ரொம்ப கம்மினால ஒண்னுயில்ல முன்ன வந்து அப்ளேப்க ஒரு பிப் ப டென் டு பிஃப்டீன் இயர்ஸ்கு முன்னாடி எல்லார்மே அவுங்களே மேனுவலா பாப்பாங்க இப்ப புல்லாவே ஏஐ வந்து பில்டர் பண்ணி எடுத்து முன்னாடியே அதான் இந்த ஏடிஎஸ்கு வருன்ற இது ப்போ சொல்லிறாங்கல்யா எதெது எல்லாம் எ முக்கியமோ அது இல்லனா ஆட்டோமேட்டிக்காவே ரிஜெக்ட் ஆயிடும் நம்ம போட்டு பத்து நாள் முன்னல்ல போட்டு ஒரு மாசம் ஒரு ரெண்டு மாசொம் ஆகு ரிப்ளை வந்து அவுங்க செக்பண்ணி ஏன்னா ஏகப்பட்ட அப்ளிகேஷன்ஸு இப்பலாம் அப்டி இல்ல ஒன் வீக் மொத்தம் மோஸ்ட்லி எத்தன பேர் போட்டாலும் அந்த அப்ளிகேஷன் ஒன் வீக்ல ஃபில்டர் பண்ணி வந்ரு ஆனா என்ன ரீசன்னு தெரியாது ஆமா ஆமா டோட்டல் ஸ்கிரீனிங் பண்ணிர்றது அதனால
வேல வந்துட்டு அதுனால இப்ப எடுக்குறவுங் ரெக்ரோட்டருக்குமே வந்துட்டு ரொம்ப ஈசியா போச்சு
ஆமா எ ரெக்ரூட்ருக்கு தெரிவே தெரியாது எத்தன அப்ளிகேஷன் வந்துச்சுன்னு கட்சில நம்மளுக்கு அது அந்த அந்த ஏ ஐ வந்து என்ன குடுக்கு ஒரு பத்து ரிப்போட் மட்டு அவனுக்கு அனுப்பிவிடு அவ்ளோ தா
ஓ எவ்ளோ வந்துச்சுன்னே தெரியாது ஸ்கிரீன் பண்ணி இந்த பத்து பேர் ரெசும்தா பார்வர்டு இத எடுத்து போறோ ஓகே ஓகே சேரி சேரி சேரி சேரி இந்ந ஏ ஐய ஃபில் ஃபில்பில் பண்ணனு
ஆமா சொல்லுங்க
அத அந்த ஏ ஐ வந்து ஃபுல்பில் பண்ணா அடுத்த நம்ம ஸ்கிரீன் பண்ணி அடுத்
ஆமா அதுதா இப்ப வந்து இப்போதைக்கி பசங்களுக்கு இன்னும் காலேஜ் பசங்களுக்கு இன்னு அந்த அளவுக்கு அவர்னஸ்சு எப்புடினு சொல்றது இல்ல இல்லன்னா நூத் தெரியல யாருக்கு உள்ள சொன்னல உள்ள த தட்டு தடுமாரி உள்ள வந்து ஒன் இயர் எதோ ஒரு வாரத்தில் ஜாயின் பண்ண போறதுதா அவுங்களுக்கு தெரியும் என்னென்ன இரு என்னென்ன ஜாப்ஸ் நம்மளுக்கு ரோல் இருக்குனு இப்போ வரைக்கும் எல்லாருக்கும் படிக்கிறப்ப என்ன யோசிப்பாங்க ஆ நா வந்து ஒரு ஃப்ரெண்டன்டா ஆகறே ஒரு என்னது ஒரு டெவலப்பர் ஆகுறே அப் அப்டின்ற மட்டுந்தா பட் ஆனா உள்ள வந்து அந்த டெவலப் அந்த ரோ அந்த ஒரு ரோலுக் கீழ பத்து ரோல் இருக்கும் ஐ மீன்ஸ் அந்த ஸ்டேஜ் அந்த ஸ்டேஜுக்காக தா நம்ம ஃபைட் பண்ணணு
ஓகே ஓகே ஓகே சேரி சேரி சேரி ஒ செரி ஃப்ரதர் அவர்ட்ட பேசலா
சரி ப்ரோ அ எப்புடி ஒன்னொரு டைம் கால் பண்றீங்களா நீங்களே
அ அந்த லன்ஞ்சுக்கு கூப்புர்றாங்க லன்ஞ்சு முடிச்சுட்டு நா வரட்டுமா செரி ஓகே ஓகே ஓக்